அலோ
ஹலோ நா பேசுறது கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க ம்
ம் எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம்
நீங்க எதனா சொல் பேசுறீங்களா டைப் இலாம்
ம் இனிமேதாங் தோழி இனிமேதா சாப்புடணு ம் வீட்டல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ அதெல்லா நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்
ம் சேரிங்க தோழி ம் நல்லா இருக்
ம் என்னஸ் சமையல் பண்ணீங்கப்போ
ம் இன்னிக்கு வந்து மு முட்ட கொழம்பு அங்க
முட்ட கொழம்புங்களா இங்க வந் து ஆனியன் சட்னி வெங்காய சட்னி
ஆனின் சேரி சேரி சேரி சேரிங்க தோழி இன்னிக்கு என்ன டாபிக் பத்தி பேசலாம்
நீங்களு எதாவது பேசுங்க நீங்க எதாவது டாபிக் வெச்சுருந்தா பேசுங்க பேசலா
ஆ என்ன டாபிக் பேசுறது
உங்க கிட்ட எது டாபிக் இல்லைங்களா
இல்லைங்களே
சேரி நா சொல்றங்க ந இப்ப வந்து சேமிப்புன்றது மட்டு நா சேமிப்பு பத்தி சொல்ல போறே
உம் சேரி
சேமிப்புன்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க ஆமாங்கல்ல உம் அது வந்து நம்ம ஹ வீட்ல சே ஒரு உண்டியல சேர்த்து வெக்கலா இல்ல இதுலானா வந்து அது எடு கமாக சேத்து வெச்சுட்டு அது அதிகமாகுங்கும்போது எடுத்து நம்ம அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயோ எதுலையோ போட்டு அது அஞ்சல் துறயுலோ இதுலே போட்டு வெக்லா அதா சேமிப்பு
உம் கண்டிப்பா
ஒங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
உம் அந்த மாரி சேமிப்புன்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியோ நாளைக்கு இப்ப இன்னி நம்ம காசு இருக்குன்னு நம்ம செலவு பண்ணிட்டோம்னா பின்னாடி நமக்கு யாரு தரமாட்டாங்க நம்ப சேர்த்து வச்சாதா நம்ப சேமிப்பு இருந்தாதா முடியு ஆமாங்களா உம் அதனால நம்ப எங்க சேத்து வெக்குறதுக்கு பயமா இருந்தோம்னா அஞ்சல் துறைல சேத்து வெக்கலா
உம்
அஞ்சல் துறையில அதே போல அஞ்சல் துறையில இப்ப நெறய ஸ்கீம் வந்துருக்கு பெண் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கீம் வந்துருக்கு அதே போல சின்ன ப்போ பெண் கொழந்தைங்க சின்ன வயசுலுருந்து நம்ம சேத்து வெக்ற மாரி ஸ்கீம்ல்லா வந்துருக்கு அந்த மாரிலா நம்ப சேத்து வெக்லா அதே போல இப்போ கோல்டு இது இது தங்கதுக்கு ஆ அஞ்சல் துறைல இது வந்துருக்கு ஸ்கீம் வந்துருக்கு இப்ப நம்ம பதினஞ்சாயிர ஒரு கிரம்னா நம்ம இப்போ பதினஞ்சாயிரம் கட்டி ஒரு அஞ்சு வருஷம் பாத்துட்டு நம்ம அத எடுத்தோம்னா அப்போ என்ன வேல்யு அப்போ முப்பதாயிரமோ நாப்பதுயிரமோ அந்த ரேட் க் நமக்கு குடுக்குவாங்க செரிங்ளா
ம்
அந்த மாரி ஸ்கீம் எல்லா இப்ப அஞ்சல் துறையில வந்துருக்கு உங்களுக்கு வேற ஏதாவது டீடெயல் வே வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வேற எதனா தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க
எனக்கு அப்டி ஒன்னு தெரியலங்களே
ம் வேற எதுவு இ
நா வந்து நா வந்து காலேஜ் படிகிறேனா அதனால வந்து ந்து வீட்ல காசு குடுத் டங்கனா அத சேத்து வச்சிபே எதுவுமே செலவு பண்ண மாட்டே எனக்கு வேணுகிற பொருள நா வாங்கி சாப்டவு மாட்டே
செலவு பண்ணிக்கணும் ஆ
ப்போ யிருந்தா அப்புற எதாச்சி வாங்க யூஸ் ஆகுமே
ம் அந்த மாரி சேமிப்பு நமக்கு முக்கியும் அதும் காலேஜ் படிக்கிற பொண்ணு க்கு சேமி கண்டிப்பா முக்கியும் ம் பின்னாடி நம்ப வேலைக்கு போனாலு அங்க போயி எதோ ஒரு இது வேன்னா அப்பவு சேமி போயின் நமக் கே சேமிப்பு இருந்தாதா அங்க இப்பியும் நம்ப செலவு பண்ண முடியும் அதனால சே சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம்
ம் நானு நறயா சேத்து வைப்பே ம் செலவு அவ்ளோக்கா இன்னும் இல்ல லேட்டா தோழி நாங்க சாப்பட வ நாங்க சாப்பட வந்து பத்து மணி நா சாப்ட பத்து மணி ஆயிரும்
பத்து மணி ஆயிடுங்ளா படிச்சிடுத்தா சாப் பன்னுமா ம்
இல்ல இல்ல இப் இப்ப இதெல்லா முடிஞ்சிருச்சி மே எக்ஸாம்லா முடிஞ்சிருச்சி நா வந்து எப்பயுமே லேட்டா தா சாப்டுவே பரிச்ச இருந்தாலு சேரி இல்லனாலு சேரி லேட்டா தா சாப்டுவே ஃபோன் பாத்துட்டே படுத்துருப்பேனா அதனால வந்து கொஞ்ச லேட்டாகும்
நம்ப படுக்கத்துக்கு லேட் இல்ல பத்து மணிக்கு சாப்டோம்னா நீங்க படுக்க லேட்டாய்து இது லேட்டா ஆயிடு இல்ல பத்து மணிக்கு சாப்ட்டிங்கனா கொஞ்ச வேலயோ சாப்ட்டிங்கனா அப்போ தா நம்பள்து டைஜஸ்ட்டு ஆகறதுக்கும் நல்லா இருக்கும்
அது ஒவ்வொரு ஒவ்வொரு நேர வந்து பத் பத்து மணிக் ஆ பத்து மணிக்கு ஸ் சாப்டாலு பதனோரு மணிக்கி தா படுப்பனே அதோ மேரி சீக்கரமா சாப்டாலு பதினோரு மணிக்கி தா படுப்பே அதனாலஸ் சேரி அப்டியே பத் பத்து மணிக்கு சாப்டு சாப்டு பழகி போச்சு அதே மாரி லேட்டா தூங்கியு பழகி போச்சு பத்து பதினோரு மணி ஆகு பன்னெண்டு மணி ஆகு
ம்
நானு எங்க அம்மாவு பேசிட்ருப்போ நைட்
ம்
நெறையா அவுங்க கூட டைம் ஸ்பெண் பண்ணுவ
ம் எல்லாருமே அப்டி இதோ அம்மா காலேஜ் படிக்கும்போது அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோ
ம் இருக்க வரிய நெறைய இது க்குமல்ல
ம்
அப்புறோ இன்னிக்கி டேலா எப்டி போணுச்சு
ம் இன்னிக்கி டே எங்க என்ன ஹவுஸ் வொயிப் பண்றனால வீட்ல வேல செஞ்டே இருக்கணு வீட்ல வேலதா அதிகோ ம்மா வீட்டு வேலயே அதிகமா இருக்கும் இதுக்கே பண்டது சாமிக் எது அப்டினு
சேரிக்கா
அந்த மாரி வேல அதிகமா இருக்கு கொஞ்சோ துணி போடுறது வாஷிங் மிஷின்ல துணி போட்டு இருந்துக் காய வெக்கணும் அது மாரி ரொட்டீனா வேல செஞ்சுட்டேதா இருக்கோம் அதுல டிஃப்னுக்கு ஒரு டென்சு ஆம் கா மாலையம் வந்து காலை உணவு போட்டு இதுவு மதிய உணவு ஒன்னு செயினும் திரிப் நைட் ஒன்னு செயினு
ஓ மூணு வேலையு மூணு மூணு
ஆமா இங்கெல்லா அப்டிதா சாப்புடவாங்க அதுனால ரெஸ்ட் எது இல்ல அது சா செய்து கழுவற்து செய்து வாங்க கழுவற்துன் இந்தா சாமானு கழிவி வக்கிற்து ம் எங்கெந்து ரெஸ்ட் இரு க்கு இல் நடுவுல ரெண்டு வேல டீ வெக்கணு ம் இத்தினிக்கு ரெண்டு பேரு ம் அ இல்லெல்ல காலைல ஓ காலைல ஏந்தோ னயு ஒரு வாட்டி யாது திரியு மதியான ஏந்து சாய்ங்காலொ
நார்மலா நெனச்ச நேரத்துக்கு டீ குடிப்பே
ம் அந்த மார்தா குட்ச்சிந்தோ நாங்க வெயிட் கொறைகிறதுக்காக அதுனால இப்ப டயட்லக்குறனால ஒ ரெண்டு வேல மட்டு
அங்க க்ளைமேட்லா எப்டி வெயில இருக்கா இல்ல மழ இரு
ஹும் இங்க கொஞ்சொ வெயிலு க்கு மழையுக்கு வர்தனா ம்ஹும் வெயிலு கலந்து வது மழை இப்ப ஈவ்னிங் போல மாலை மேல் போல மழையு வரு அந்த மாரி ம் நீங்க ப படிக்கதெல்லா முஞ்சிச்சிங்ளா எக்ஸாம் முஞ்சிச்சிங்ளா
ம் எக்ஸாம்லா முடுஞ்சிருச்சு தோழி ஃபர்ஸ்ட் இயர் இப்பதா
அப்டிங்ளா ஓகே ஓகே ம் ம் சரி சரி
இன்டர்ன்ஷிப் போறே பதினஞ்சு நாள் போகணு
ம் ம்‌ ஆமாமா
அதனால இப்போ போயிட்ருக்க போயிட்டு ஒரு மண்ணோரோ ரெண் ரெண்டு மண்ணேரோ கிளாஸு இருந்துட்டு வந்துருவோ
அவ்ளோதா இன்டன்ஷிப்னா அதான ம்
ம் சார் வருவாங்க இல்லன்னா வரமாட்டாங்க நாங்க பேசாம போயிட்டு போட்டோ எடுப்போ டெய்லி போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவோ
ம் ம்
போட்டுட்டு ஜாலியா வெளாண்டுட்டு இருந்துட்டு எதாச்
ஹும் ம்
வந்துருவோ
ம் உங்களுக்கு சமைக்க தெரியுமா
எனக்கு வந்து ஓரளவுக்கு சமைப்ப
ம்
இந்த மாரி கொழம்பு இந்த மாரில்லா செய்வ தக்காளி சாப்பாடு பிரியாணி இந்த மாரில்லா செய்ய மாட்ட
ம் அதெல்லா எனக்கு நல்லா வரு ஆமா பிரி தக்காளி சாதோம் இன்னைக்கு அதா பிரியாணிமா பிரியாணி மாரியே செ ய்ய தக்காளி சாதோ ம்
கொழம்புனா எதோ இன்ட்ரெஸ்ட் அது அம்மா பார் சீக்கிரமா வேலைக்கு எங்கயு போயிட்டாங்கன்னா அண்ணனுக்கு நா சமைச்சுருவ
ம்
டே அம்மா இருக்கும் போதெல்லா கொழம்பு வெக்கவே மாட்
அவ்ளதா காலேஜ் எல்லாரு காலேஜ் படிக்கும் போது அப்டி தான வேலயே செய்ய மாட்டோ
சேரி எந்த வேலையு செய்ய மாட்ட அம்மா மட்டு வேலைக்கு போயிட்டாங்கனா இந்த மாரி வீடு கூட்றது பாத்துரோ வெளக்குறது இந்த மாரி எல்லா செஞ்சுருவ
ம்
சமைக்கிறது அவங்க சமச்சு வெச்சுருவாங்க அதே மாரி லேட்டா எ சீக்கரமா போயிட்டாங்கன்னா நா அண்ணனுக்கு சமச்சு தருவ
ம்
அந்த தக்காளி அருஞ்சு வா அதென்ன வெங்காயோ தக்காளி வதங்குன பெறகு கொஞ்ச நேரோ வெயிட் பண்றது இந்த கொழம்பு கொதிற வரி இருக் அதெல்லா எனக்கு புடிக்கவே புடிக்காது அதனால வந்து அ தனால அப்டியே அதுல அவ்ளக்கா யு
ஆனா எனக்கு சமயல்னா இன்ட்ரெஸ்ட்டு நானு காலேஜ் படிக்கும்போதெலா செஞ்சதுல்ல பட் எனக்கு சமயல்னா கொஞ்சொ இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வே புடிக்கு ரொம்போ
ஆனா கத்துக்கணுன் ஆ
அது நீங்க கத்துக்கல்னாலு நீங்க செய்யனுன் ஒங்களுக்கு வந்துச்சுனா அ ட்டமேட்டிக்காக அதுவே வந்துரு நா மட்டுந்தா நானு உங்கள மாரி காலேஜ் படிச்சும்போது வேலைக் போம்போதல்லா செஞ்சதில்ல
ஆ
இங்க மேரே இது கல்யாண ஆயிட்டு வந்து இங்க வந்து சனி தனியா சமைக்கிறே அவள்தா
பி சேரிங் தோழி நமக்கான நேரம் முடிந்தது நம்ம அடுத்த இணைப்பில் பாக்கலா
ஆ சரி உங்ககூட பேசுனது ரொம்ப நன்றிங்க
நன்றி தோழி
ஆ